ஹலோ சொல்லுங்க சிஸ்டர் கேக்குதுங்ளா
ஆ கேக்குது சொல்லுங்க
ஆ சொல்லுங்க சிஸ்டர் நா நல்லாருக்கே இல்ல சிஸ்டர் அங்கயேதா இரு க்கொ
இன்னு முடிலயா ம் இன்னு டைம் இருக்கெ இப்பதா டுவல்லே ஆகுது
ஆமா இன்னு ஆஃபனார்ருக்கு ஓகே சிஸ்டர் ஓகே சொல்லுங்க சிஸ்டர் நீங்க கிட்ஸுக்கு என்னென்ன என்ன சொல்றது ஹெல்த்தி ஃபுட்ஸ்லா ஃபாலோ பண்ணுவீங்க அந்த மாரி இது
ண்ணா பயிர் வக குடுங்க அதுக்கப்புற இந்த கடல இல்ல நெல கடல அத அவுச்சு குடுங்க கரெக்ட்டா குக்கர்ல வே க வச்சு தண்ணி வடிச்சு அத ஒடச்சி ஒடச்சி கொடுத்தா சும்மா சாப் டலே நல்லாதா இருக்கும் நெல கடல
ஓகே ஓகே சிஸ்டர்
சினாக்ஸ் மில்க்கிதா அதுக்குனு நீங்க சினாக்ஸா கொடுக்கலாம் கொஞ்சோ கொஞ்சம் தான குடுக்க போறோம் அதுல வயிறு வலிலாம் வரா
ஓகே சிஸ்டர் ம்ம் நீங்க சொல்றது ப
நம்ப கான் குடுக்கலாமே ஆ வேகவச்சு லைட்டா குக்கர்ல நீங்க லைட்டா சால்ட் மட்டும் போட்டு வேகவைங்க அத ஒடச்சி சாப்படறதுக்கு நல்லாதா இருக்கும்
செரி செரி ஓகே சிஸ்டர் ம் ம்
இல்லல்ல ஆக்சுவலி நம்ப இந்த கடை இதுல காட்ல வரும்ல கள்ளக்கொட்ட உள்ள ஓடு இருக் கும் வெளில ஓடு இருக்கும் உள்ளந்து எடுத்து அப்பிடியா இத வேக வச்சு அதுல ஒடச்சிதா சாப்ட்டுருக்கே
அப்பிடிதா நானு சொல்றே டேரக்ட்டா அந்த சி இதோட தா போடனு பிரச்சன கடல ஆமா அப்டிதா வேக வச் சி ஒடச்சி சாப்பனும்
ஆ ஓகே ஓகே இப்போ க இந்த ஓடு இல்லாத வெறும் நெலக்கடல மட்டு கெடைக்கிது இல்லைங்க கடையில
ஆமா அது வறுத்து இந்த மண்ல வறத்து தருவாங்களே அதுவா ஆ அதுவு நல்லாதா இருக்கும் பீச்லலான் கெடைக்குமே அப்டி சொல்றிங் ம் ம் ஆனா இது நல்லா இன்னும் ம் நல்லா வெந் துரும் இல்ல மாவு டைப்ல ஆயிடும் சாப்ட மோது கொழந்தைங்களு அப்டி ஈஸியா இரு
செரி செரி செரிங்க செ நீங்க ஓகே நீங்க பசங்க நா நா சிஸ்டர் ஆக்சுவலி நா வீட்ல வந்து ஒரு மூணு வெரைட்டி இரு ரெடி என்ன சொல்றது பண்ணுவேன் பச்சப்பயிர் இவன் பாசிப்பயிறன்னா சாப்ட மாட்டா அதனால பச்சப்பயிறு தோசன்னு சொல்லி ஒன்னு செய்வேன் நைட்டே வந்துட்டு பச்சப்பயிற ஊற வச்சிருவே
ம் ம்
பச்சப்பயிரோட கொஞ்ச ஜீரகம் ரெண்டு சின்ன வெங்காயம் இவனுக்கு மட்டு ஆகற மாரிதா பண்ணுவே ரெண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சோம் ஆ என்ன அப்புறம் ஜீர க்க மெளகு ரெண்டு ஒரு பூண்டு ஆ இவ கருவேப்பில எல்லா தனி ஒதுக் கிருவே அதனால கருவேப்பில ஒரு கொத்து போ ம் கொ த்தமல்லியு அது லயே மிக்சிலயே அரச்சிருவே. கொஞ்ச லைட்டா உப்புமு ஒரு மெளகாவு காரத்துக்கு மட்டு போட்டு மிக்சில போட் டு அரச்சிட்டு அந்த மா அப்டியே அந்த அரச்சத எடுத்துட்டு அது கூட ஒ இட்லி கரண் இட்லி மாவு இருக்
ஆமா
ஆ அது ஒரு கரண்டி ஆட் பண்ணிட்டு சும்மா அப்டியேவு சாப்ட்டா நல்லாதா இருக்கு அது அப்டியே மாவ அந்த நா சொன்னே இல்லைங்ளா எல்லாத்தையு அரைச்சது அது அப்டியே ஜஸ்ட் கொஞ்சோ வாட்ரு மட்டு கலந்து தோச சட்டில ஊத்துனாவே நல்லதா இருக்கு ஆனா அந்த பச்ச டேஸ்ட் இருக்கற மாரி இருக்குங்கனனால ஆமா ஆ அது பச்ச டேஸ்ட்டு இருக்க மார இருக்குங்கறனால கொஞ்ச இட்லிமாவு கலந்துப்பே இவனுக்கு. அ பெரியவங்கல்லா அத சாப்ட மாட்டாங்க சின்ன பசங்களுக்கு நாம போய் குடுத்து ஏமாத்தி குடுத்துர்லா பெரியவங்கல்லா சாப்டமாட்டாங்க அதனால இட்லிமாவு கலந்து அது அப்டியே அதுல தோச ஊத் வச்சி தோச ஊத்தி குடுத்துருவேன்னு வச்சுக்கோங்களே. இந்த பச்ச பயிற சாப்பட வைக்கிறது
இப்ப தோசையேதா சாப்படற மாரி இருக்குன்னா குழி பணியாரோ ச ட்டி இருக்குல்ல அதுல வந்து வெல்லத்த கரச்சு ஸ்வீட் மாதிரி தோச மாவுலயேதா ஸ்வீட் மாரி கரச்சு பால் பாலா குடுத்தன்னா கொஞ்ச டிஃப்ரெண்டா சாப் ட்டுக்குவாங்க
ஆ ஹா ஓகே ஓகே சிஸ்டர். அது ஆக்சுவலி என்னன்னா இது க கலர் ம் ஓகே ஓகே சரி சரி ஓகே சிஸ்டர் அதுக்கு அப்புறோ வேற என்ன ட்ரை பண்ணுவேன்னா இந்த கொள்ளு அதே மாரி இந்த பாசி பயிறு சொன்னல்ல அதே மாரி கொள்ளு ஊற வச்சிருவே. காலைல எந்திருச்சு அதே சேம் அதே புரொசிஜர் அ ஆ இல்ல ஆக்சுவலி இது சளி க்கு என்னல்லா கொள்ளு குடுத்துட்தா இருக்கே சிஸ்டர்.
ஆமா சளி புடிச்சுச்சு வச்சுக்கயே குடுக்கலா. ம் ம் ஆனா ரொம்ப ஹீட்டு சொல்வாங்க அதா கேக்கறே.
க்லி ஒன்ஸ் வந்து ட்டு கொள்ளு அவுனுக்கு குடுத்துட்டுதா இருக்கே. ஆ என்ன சொல்றது அவனுக்கு ஸ்கின்ஸ் வந்து ஸ்டரென்தில்ல புல புலனு இருக்குமா அதனால ஸ்ட்ரெ் குடுக்கிறது கொல்லும் அதே மாரி ஊரவச்சு அதே மாரி சின்ன சின்ன வெங்காயம் பூண்டு அதே மாரி அத எல்லாத்தையும் போட்டு மிக்சில அடிச்சி கொஞ்சோ இட்லி மாவு அரைச்சு அதுல தோசை குடுத்துருவேன் அத க பச்ச பயிறும் இதுவும் அ நைட் நைட் ஊற வச்சுட்டு காலயில அது அப்டி ஆ ஜஸ்ட் வாஷ் மட்டும் பண்ணிட்டு மிக்சியில போட்டுட்டு கூட டேஸ்ட் க்காக வெறும் அப்டியே அரைச்சோம்னா ரொம்ப சப்புனு மாவு மாரி ஆயிடும் ஆமா மாவு ஆயிடு உ அதுக்கப்றோ ரெண்டு சின் சின்ன வெங்காயம் அதுல டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு கறிவேப்பில உப்பு மிளகா இது எல்லாத்தையும் முட்டு போட்டுட்டு ஜீரண ஆகறதுக்காக ஜீரகமு பெப்பர் வந்து சளி என்ன சளி படிக்காம இருக்கறது அந்த மாரி
ஓ அத அரச்சு
அரைச்சிட்டு ஆமா அத அரைச்சு ஆமா அத அரைச்சி அத எடுத்து அத அரைச்சு ஆமா ஆக்சுவல இ இப்ப மீதி ஆயிடும் அது நா தா சாப்டுவேன் நல்லாதாருக்கு
ம் அதுதா கேக்றேன் நம்ம கூட ஹெல்தி தானே கொள்ளு எப்டி எடுத்துக்கிறதே தெரிலயே ஹீட்டுன்னு இதனால தோச டைப்னா ஈஸியா சாப் ஃபுல்லும்
ஆ ஆமா ஆக்சுவலி இந்தக் கொள்ளு தோச பாசிப்பயிர் தோச இது ரெண்டு நாள் போய்டுங்ளா அடுத்து கோதும தோச கோதும தோச நார்மலா அப்டியே கோதும தோசையாவே ஊத்திருவே எது மிகஸ்லா பண்ண மாட் வேணா டேஸ் த்துக்காக ஆணியன் முட்டு த பெரிய வெங்காயத்த சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டு அ பெருங்காய மட்டு லைட்டா போடுவேன் டைஜஷன் சீக்கரமா ஆகணுங்றதுக்காக இன்ன ஒன்னு என்னன்னா மில்லட் மாவு ஒன்னு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அது பாத்தீங்கனா அ இன் என்னதை நம்ம இந்த நியூட்ரிஷன் ஃபுட் எல்லா இருக் இந்த சாம வரகு திணை அந்த மாதிரி அந்த இந்த தானிய வகை அரிசி எல்லா செல்லுவோ இல்லங்க அது அந்த மாப்பிள்ள சம்ப ரைஸ்சு அந்த மாதிரி அதுல ஒரு பன் பன்னிரண்டு வகையான அரிசி வந்து நூறு நூறு கிராம் வாங்கி வாங்கிப்பேன். கூடவே இந்த நீங்க சொன்ன படி அந்த நெல க்கடல பொட்டுக்கல்ல பாதாம் கொஞ்சோ அப் ம் அதுக்கப்றோ வேற என்ன போடுவே ஆ பாசிப்பயறு கொஞ்சோ கல்லப் ஆ கல்ல பருப்பு போட மாட்டே அது கெட்டியா வந்துரு. இந்த கருப்பு உளுந்து மொத்தோ ஒரு இருவத்தி ஓரு அயிட் ஸ் இருக்குனு வச்சுக்கோங்களே
சரி
த்தையுமே வந்துட்டு வெறு ஒ ஆ இந்த இன் என்னது ஒயிட் பீன்ஸு ஆ இன்னு நெறையா இருக்கு ஆ பேர் ஒயிட் பீன்ஸ் அப்றம் அ ஆ போட்டா கூட பொரியு ம் ஜவ்வரிசி மொத்தோ வந்து இருவத்தோரு ஐட்டம்ஸு இது ஆ கோதும சம்பா கோதும ஆ ரவ கொஞ்சோ இது எல்லாத்தையு வந்துட்டு பாத்தீங்கன்னா வெறு வட சட்டியில வறுத்துட்டு ஒரு வெயில்ல ஒரு ஒரு நாள் காய வச்சுட்டு லைட்டா சும்மா சூடு ஏறதுக்காக அதுக்கப்புறோ மிஷின்ல குடுத்து அரைச்சி பவு பொடியாக் க்கிட்டு வந்துருவே. அதுக்கப்பறோ தேவைக்கி முன்னாடி சி கொழந்தையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அத வந்து தண்ணியில கரைச்சு கூழ் மாரி ஆக்கி குடுத்துட்ருந்தே. இப்ப எல்லா பாத்தீங்கன்னா கூழ் கூழ்லா புடி க்கல ஆ உள்ள போமாட்டேங்குது தோச மாரினா குடி சாப்படறான்ட்டு அந்த அதே மாரியே ஒரு ஒரு கரண்டி மாவு போட்டுட்டு இட்லி நம்ம அ ஆ ஒயிட் மாவு இருக்கு இல்லீங்களா இட்லி மாவு அது அது ஒரு கரண்டி மிக்ஸ் பண்ணிட்டு தோச மாரி ஊத்தி குடுத்துருவே ஏன்னா இவா சா இ சா மலில இவ ஒரு ந இவ ஒரு டைமுக்கு சாப்டுவா அவங்கல்லா ஒரு டைம் சாப்டுவாங்க செட் ஆகாதுங்கிறனால ஈவன் மோஸ்ட்லி நாங்க தோசதா மார்னிங்கு. அதனால இவனுக்கு மட்டு தனியா தொடில இருந்து ஊத்தறது ஆ ஹா ஹா குடுக்குறது ஆ சோ அதனால இப் எப்டியு ஒண்ணு ஒரு நால் நாளு இதுலயே போயிடுங்களா கோதும மில்லட்டு பாசிப் பயிறு கொள்ளுன்னு இன்னு ஒரு ஒரு நாளைக்கி எப்டியு ஒரு சீக்கிரமா எல்லாரு ஒரே டைமுக்கு சாப்பிடற மாரி அமைஞ்சிரு அந்த டைமுக்கு வந்துட்டு இது ஆ என்னது இட்லி ஊத்திருவோ ஒரு நாளு இட்லி சாப் ட்ருவா இந் இந்த மாரி அது அதுக்கப்புறோ ந ட்ஸுன்னா பாத்தன்னா இந்த கல்ல கொட்ட வேக வச்சு குடுப்பே பாசிப் பயிறு வேக வச்சு குடு த்தா வே என்னா சொல்றது அம்ம இந்த மொள கட்டி எல்லா குடுத்தா சாருக்கு புடிக்கல வேக வச்சு கொடுத்தா ஓகே. ஆஹ்.
எதுமே நீங்க அரைச்சி தோசைல மிக்ஸ் பண்ணி. குடுக்கலாமே மாவா.
ஆஹ் அதுதான் மொளை கட்டினது. ஆஹ் அதாச்ச பஸ்ட் எலாம் குடுத்துட்டு இருந்தேன். இப்போ எக்ஸ்ட்ரா வேலை செய்ற மாதிரி இருக்குன்னு நான அவாய்ட் பண்ணி. முன்னாடியே எடுத்து ஊற வெச்சி அடுத்த நாள் ஒரு நாள் ஃபுல்லா வெயிட். பண்ணி அது மொள வர வர வெயிட் பண்ணி எடுத்து அரைக்கதா இருக்கு. போர்து அடிக்குது. ஆமா, அதனால குழந்தையா ஒரு ஓரளவுக்கு ஒரு அஞ்சு வயசு. இருக்கும் போது மொளகட்டி மொளகட்டி தான் கொடுத்துட்டு இருந்தேன் இப்ப. இப்பல்லாம் கண்டுகறதில்ல அப்படியே நைட் ஊர வச்சுமா. கலஞ்சு குடுத்தோமா அப்படிங்கிற மாரி மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
சரி சரி ஆமா ரொட்டினா இருக்கும் போது நமக்கு ஈரிட்டேட்டிங்.
ஆம.
உம்.
திருப்ப திருப்பி அதேபாலோ. பண்ண கடுப்பா இருக்கு. ம் செரிங்க. அ இது மட்டு தா அ என் ஆ இந்த தா மார்னிங்கு இது தா ஃபுட்டு மோஸ்லி இந்த மாரி ஆ போயடுவேமே. அப்றோ வேற என்ன ஃபுட்டு? உம். மோஸ்ட்லி கோதும ரவ அந்த சம்பா கோதுமை இருக்குல்லைங்களா அதுல உப்மா. செய்வாங்க. ச ச மாமனார் சுகர் பேஷண்ட். அதனால, அவருக்கு அந்த சம்பா கோதுமை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதனால, அதுல ஒரு நல்ல உப்புமா மாதிரி செய்வாங்க. அது ஒரு நாள் போய்டும். எப்படி சண்டே ஒரு நாள் நாண்வெஜ்ஜ். நான்வெஜ்ஜ் இல்லைன்னா. இவனுக்கு முட்டை தோசை ஊத்தி குடுத்து, இல்லாட்டி முட்டையை வேக வச்சு கொடுத்து பிஃனிஷ் பண்ணிடுவேன். இப்டி தா ஏல் நாள் காலையில ரொட்டின் போயிட்டு இருக்கு.
ஆனா அந்த ஒரு வாரம் கழிக்கிறதுக்கு நாம டயர்டாயிருவோம் போல.
ஆமா. எது ஃபுட்டு் யோசிச்சு யோசிச்சு மண்டைக்குழம்புதுங்க. ஹ ஆமா திருப்பி திருப்பி அதே வந்து அவங்களுக்கும் போர் அடிக்கு. துது அதனல்ல இவேதோ. ஆனா இங்க இந்த கலர் தோச மாரி, இந்த பீட்ரூட் கொஞ்ஜோ அரச்சு நாச்சலி பாத்தே கேரட் தோச பீட்ரூட் தோச. நான் அதெல்லாம் சீவி போட்டு குடுத்து பார்த்தேன். ஆஹ இவனுக்கு இறங்கவே மாட்டேக்குது பிடிக்கல கலர் இருக்கனால வேணான்னு தள்ளி விட்றான்.
ஆ, அந்த தண்ண ஊத்துனா கலர் ஃபுல்லா மாறிறும். நீங்க தோசை கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்க. கலர்புல் தோசை. அப்படியா இருக்கு. அது ஹெல்தி தான். அது நம கெடுதல் கிடையாது. ஹெல்தி தான்.
ம்ம். ஓகே ஓகே சிஸ்டர் அத நான் ட்ரை பண்றேன். ஏனா நா, ஏனா கேரட் வந்து சீவி தோச மேல போட்டு குடுத்தே. ஓகே ஓகே. ஆனா அந்த மாரி குடுத்தே ஆனா அவருக்கு அவனுக்கு புடிக்கல, உள்ள போகல. அதனால அது விட்டு. அதெல்லாம் விட்டுட்ட ஆனா கடையில வந்து. வந்து கலராவே ஆரஞ்ச் கலர் தோசையாவே. ஆ ஓகே சிஸ்டர். ம் பாய்.